ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ஒண்ணுல்ல சும்மா படுத்திருக்கே கதவு சாத்தியா மதியானோ பாத்தீங்கன்னா ம் சாவ சோறு பருப்பு சாப்பாடு அப்றோ வந்துட்டு பப்படம் அப்பறோ ஆ அவிச்ச முட்ட மசால் அதுக்கப்றோ‌ கொஞ்சம் பிரியாணி
பிரியாணி நேத்து வச்சதா
நேத்து வச்சது கொஞ்சோ சூடு பண்ணி போட்டாங்க நீங்க பீஃப்ஃபு தா
பீஃப் தா சாப்ட மாட்டீங்ளே
எங்கப்பா சாப்டுவார்ல என்னைனானுல எங்கண்ணே நேத்து‌ இருந்தனால வாங்கி வச்சிருப்பாச்சாங்க
ஆ ஹா
அவுங்க பீஃப் வாங்கப்போயிருக்காங்க எங்வீட்ல வாங்காமலாருக்க மாட்டாங்க
ஆ
எங்வீட்லல்லா எனக்காகல்லா வாங்காமலா இருக்கமாட்டாங்க அவுங்க வாங்குவாங்க நா சா சும்மா பேருக்கு ரெண்டு துண்டு சாப்டுவே அவ்ளோ தா ரொம்பெல்லா சாப்ட முடியாது சி சிக்கன் மாரிலால்ல சிக்கன்ல்லா இருந்தா நா தட்டி வீசிருவே
சிக்கன் அதிகமா சாப்ட கூடாது வயிறு சூடாயிரு
சூடாகு நம்ம வந்து கூல் நம்ம வந்து கரெக்டா கூல் பண்ற கூல் பண்ணிர்ணு
அஞ்சு நாளா சிக்கன் சாப்ட்டா என்னாகுறது ஒடம்பு
மீனு அஞ்சு நாளு நீங்க திம்பீங்க நீங்க வந்து பெத்த கையா இருக்கீங்க
பெத்த கைலா இல்ல
ஆ
எனக்கு சாப்புணுன் கிரேஸு
ஆ கிரேஸ்ஸாயிருச்சுன்னா வந்துட்டு ஆ அஞ்சு நாளா என்ன சாப்ட்டிங்க தொடர்ந்து சொல்லுங்க அஞ்சு நாள் மொதல் நாள்
அஞ்சு நாள் மொதல் நாள் டே ஒன் பாத்தீங்கன்னா லோடு தயிர்ஸ் சாப்ட்டே ரெண்டு பெரிஸ் வாங்கி ஏங்க என்னங்க வார்த்த பேசுறீங்க திரும்பி ஒங்ளுக்கு சங்கடப்படுத்துறீங்க என்ன
செரி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப வரு பாருங்க ரிஜெக்ட்டட் னு வன்ச்சுன்னா அப்ப தெரியு
நீங்க சொல்லுங்க சொல்லுங்க
தண்டத்துக்கு செலவு போ போயிட்ரு
சேரி சொல்லுங்க
பெரிஸ் சாப்ட்டேனா சாப்ட்டு ட்டே வேற என்ன சாப்பலா அப்பதா சாப்ட்டு முட்ச்சு முட்ட பொரோட்டா சாப்பலான்னு எ ஃப்ரெண்டு சொன்னா நம்மளால முடியாது அவன் சாப்பிடுவான் அவன் வயிறா அது குணா கேவான்னு தெரில அது குகை அது வயிறு இல்ல அது அது போக எவ்வளவுாலும் நமக்குெல்லாம் போகாது நமக்கு இருக்கு இரு வயிறு அதனால நம்ம நான் வேணாம்ன்னுட்டன் அடுத்து ஆள் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டோம் நம்ம போய சாப்பிட்டோம்
ஆஹ் சரி அடுத்து மூணாவது நாள் சொல்லுங்க
மூணாவது நாலு திரும்பியும் அங்கிருந்து ஆர்டரு போட்டு வீட்டுல வாங்கி குடுத்தேன் கேட்டுருக்காங்க
சரி
வாங்கி கொடுத்து நானும் சாப்ட்டேன்
ம்
அப்புறம் நாலாவது நாள் நேத்து நேத்து போய் சாப்பிடந்தா வெளிய நைட்டு டின்னரு போய் அங்கேயும் போய் சிக்கன் தான் சிக்கனு மீனு எல்லாம் சாப்பிட்டேன் ஆனா நல்லா சூப்பரா இருச்சுங்க இடம் இப்ப நம்ம கைல ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குணும்யி
ம்
ஒரு ஆளு ஒரு ஆள் வந்து இப்ப வந்து ஒரு எத்தனை நம்ம பசம் எத்தனை பேர் இருக்கானுங்க நாலு ஒரு ஆறு பேர் போனோம்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா போடனும் தலைக்கு ஆயிரம் ரூபா போயிட்டு சூப்பரா சாப்டலாம் தலைக்கு ஆயிரம் ரூபாய் போட்டா அங்க என்னொன்னுமோ இருக்கு பதின பண்ணன்டு அடிக்கு
ம்
ஒரு பெரிய போட் இருக்குல்ல போட்லயே வந்து ஒரு இது மாதிரி த ஒரு பாத்திரம் மாதிரி செம் இதுல மண்ல
ம்
சரியா அதுல மீன் ஃபுல்ல மீன் வகை எல்லா மீன் இருக்குல்ல மீனு நண்டு ஆஹ் இரால் எல்லாமே இருக்கு மசால அதாவது ஒவ்வொரு டிஷு இ்ளோ விசம் இரு டேபிள் அந்த டேபிள் அல்லவு இருக்கு போட்டு மாதிரி வச்சரலாம்னு வச்சது எவ்ளோனா அதுக்கு ஒரு மூவாயிர ரூபா வருது அது ஒரு எத்தனை பேர் சாப்பிடலாம்னா ஆறு அஞ்சு பேர்
அஹ் அதுக்குதான் காசு
அஞ்சு பேர் சாப்பிடலாமா நம்ம எத்தனை பேர் சாப்பிடலும் நம்ம ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிடாம் நம நம்ம சாப்பிடுறது
ம்
சரியோனா இதுங்க அது வாங்கல வேற ஒருத்தவங்க வாங்கிருந்தாங்க வாங்கல வாங்கல
வேடிக்கை பாத்தீங்களா
வேடிக்கை பாக்கறதா
வேடிக்கைதானே பாத்தீங்க
இல் இல்லங்க வாங்கி புடிங் திங்க முடியும் யா
சொல்றே சும்மா சொல்றே
அங்க ஒரு நாள் நம்ம போவோ காஸ்லா சேத்திட்டு இதுக்கு இது வாங்றக்குனே போவோ சாப்ட்டு
ஆ எல்லாரையு கூட்ரு போ நம்ம ரெண்டு பேரு மட்டு போப்பிடாது
நம்ம ரெண்டு பேரு போனா அவ அவ பிச்ச தா எடுக்குணு காசுக்கு அங்கே அந்த ஹைவேலே ரெ ரெண்டு நாள் பிச்ச எடுத்தோனா ஒரு ரெண்டு நாள் ஒரு அஞ்ச நாள் பிச்ச எடுத்தா தா கெடைக்கு
அஞ்சி நாள் எடுத்தாலு கெடச்சிருமா
அஞ்சு நாள் ஆமா அங்க போறவங்களா எல்லா பண பெரிய கை தான போடாமயா இருப்பானுங்க ஆமா
பேசாம ஆ
விமானம் நிலையம் இருக்குல்ல விமான நிலையம்
ஆமா
அதுலேந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஆ மூணு இல்ல ஒரு ஒன்ற கிலோமீட்ரு
ஆ கார்லே பேய்ட்டிங்ளா
ஆமா அவங்க கார்ல வந்தாங்க நானு எங்கிட்ட எங்க அப்பாவு பைக்ல வண்டில பறந்துட்டோ அப்டே ராக்கெட் மாரி
உங்கப்பா அத்தர் போட்டு பறக்க வந்துருப்பாரே சென்ட்டு போட்டு மணக்க மணக்க வந்துருப்பாரே
அவுரு ஓட்ற அய்வேல அவுரு ஓட்றாரு எனக்கு பயோ பின்னாடி ஒக்கான்ட்டு அவுரு ஓட்ற சறு சிக்கம் குடுக்குறாரு எல்லாத்துக்கு
அய்யய்யோ
நா ஃப்ரெண்டு கூட நம்ம கூட போனா கூட இந்தளக்கு நா பயப்புட மாட்டே இவரு ஒட் உற்றுனு எனக்கு பயமாருக்கு திட்றாவோ பின்னாடிகி எவனா திட்டிட போறா அந்த பயந்தா
சை
பூந்து பூந்து லெஃப்ட்டு போறாரு ரைட்டு ஏர்றாரு பஸ் அடிலலா போய் பூந்து போறாரு
ஆ
சர்ரு சர்ருனு ஆரன் அடிச்சிட்டு ஏ ஏ அந்த ரோட்லே எங்க வ எங்க வண்டியோட ஆரன் மட்டுந்தா கத்துது கீங் கீன்னு அடிச்சிட்டு பறக்குறாரு
ஆ மின்னல் மின்னல் முரளி ஆய்ட்டாரு
ஆமா ஆரன் அடிச்சுகிட்டேக் வண்டிலா நவுரு எங்கள பாத்துட்டு
ஆ ஆ
செரியான இது
ஹ ஹ மறக்க முடியாது
ஆமா இதுக்கப்றோ நா போ மாட்டே வண்டில ஒன்னு நா ஓட்டுவே வாங்கி
ஆ
அவர்ட்ட ஓட்ட குடுக்குற கூடாது ஏரியால ஓட்ற மேரி அய்வேல போய் ஓட்னா என்னத்துக்கு ஆகுறது
மாயோ இதுதா ஆனா ரேஷ் டிரைவிங் வந்து என்னைக்குமே வந்து தவறான செயல்
ஆ ஆ
ஓட்டலா அதுக்குனு ஒரு இது இருந்தா ஓட்டலா சும்மா அட்டு கட்டடிச்சிலா ஒரு பைசாக்கு பிரயோஜன இல்ல அதுவு ஹைவேங்குறீங்க அய்வேல கட் அடிச்சு என்னாகபோது ஆ ஹைவே பெருசாதாருக்கு ரோடு
அது ரோடு பெருசுதா ரோட்ல யாரும இல்ல இருந்தாலு ஒரு சி ஒரு சில பஸ்ஸல்லா இருந்ச்சு அதெல்லா அப்டி கட்டடிச்சிட்டு அப்டே நொழைய போறோ
ஆ ஜி டி வெளாரிங்க ஆ
வண்டி வாங்கணுங்க எப்புடிந்தாலு புல்லட்டு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கணு
ம் வாங்கு வாங்கு உங்க தங்கச்சி உ தங்கச்சி கல்யாணத்துக் வாங்குங்க
அதுக்குள்ள வாங்கணு
ம் ஆம மனச்சிக்கு ஏன்னா இனி ஒரு நாலு வருஷந்தான ஏ
நாலு வருஷோ ஆமா
ஆமா ஆச்சில்ல காலேஜ் போயாச்சு காலேஜ் முடிச்சு ஒரு வருஷோ ஒன்ற வருஷோ அவ்ளதா
ஆமா
அ அப்பதா கரெக்டா ஆகு அதுக்குள்ளையு சொல்ல முடியாது எப்ப என்ன நடக்குன் அதுக்குள் நீ கல்யாண பண்ணா பண்ணிட்லா
எனக்கு என்னங்க நடக்க போகுது எனக்கு நல்லது எங்கைங் நடந்துரு
ஆ நம்மளுக் நல்லதே நடக்காது
நம்மளுக்கில்ல எனக்கு
அது எனக் ஓ சேரி சேரி எனக்கு நா எல்லா ரெண்டு பேர் ஒன்னுதான ஏ பிடிச்சி பேசுறீங்க
ஏ பிரிவே அடிக்கடி நீங்க சன்னமான ஆளு உங்க வீட்ல ஜாலியா நீங்க கேக்கறதெல்லா வாய்ங் குடுத்து ரெடி பண்ணிருவாங்க
ஏ நீங்க நா ஃபஸ் டு சம்பாதிக்கணு நம்ம சம்பாதிச்சி நல்லா ஃபினான்சியலா கொஞ்ச ஸ்டேபிளா இருந்தனா பண்ணுவே நானே ஒரு இருவத்தேழுன்தா நெனச்சிர்க்கே
செரி
இருவத்தேழு எங் அண்ணனுக்கு பாத்தா ரெண்டு வருஷத்ல பண்ணுவாங்க
கூப்புடுவீங்ளா ஒண்ணனுக்கு பண்ணுமோது நீங்க என்ன மறந்துருவீங்க வீட்டுக்கிட்டயே வர மாட்டீங்க நம்பர்ல்லா பிளாக் பண்ணி வுட்டு
ஏங்க இப்புட்லா வாய் பேசாதீங்க எனைய பேச வெக்கிறதே ஒங்களோட வாய்தா
இல்ல நா என்ன சொல்றே எ நம்பர்லா பிளாக் பண்ணிருவீங்கங்கிறே அதான
நாலா பிளாக்கல்லா பண்ண மாட்டே உங்களுக்கு நா ட்ரெஸ் எடுத்து உங்களுக் நா ட்ரெஸ் எடுத்து தருவேங்க
ஏய் என்னங்க சொல்றீங்க
என்னங்க இதுல என்னங்க இருக்கு உங்களுக்கு நா எடுத் தராம் வேற யாரு செய்வா சொல்லுங்க
ச்ச இதெல்லா நா நெனைச் பாக்லீங்க
அ உங்களுக் மட்டு எடுத் தருவே எ கல்யாணத்துக்குனா உங்க அம்மா அத்த எல்லாத்துக்கு எடுத் தருவே உங்களுக்கு எடுத் தருவே நம்ம நண்பர்களுக்ல்லா எடுத்து தருவே எ கல்யாண்த்தப் போ நம் உங் அத்தாக்கு உங் அம்மாக்கு உ தங்கச்சிக்கி உனக்கு எல்லாத்துக்கு எடுத்து குடுப்பே
அப்ப உங்க சொந்தக்கா எங்ளுக்லா எடுத்து குடுத்தா உங்க சொந்தக்காரங்க்கு யார் எடுத்து குடுப்பா
எ சொந்தக்காரனுக்கு எங்க அம்மாட்ட காசு குடுத்துருவோ எங்க அம்மாத்தா அத பாத்துக் வாங்க
அ
எனக்கு நெருங்குனவுங்களுக்கு நா தா பாத்துக்குவே
இவ்ளோ தாங்க இது தாங்க மனசு இத்தா மனசு தாங் எல்லாமே
அதாவது மனசிருக்கு காசில்லையே
காசில்ல சங்கட்டோ
போதைக்கி இப்போதைக்கி கரண்ட்ல காசு இல்லயே நல்ல மனஸ் சிருந்து என்ன ப்ரோஜனோ சொல்லுங்கப்போ என்ன தா நல்ல மனசாருந்தாலு போர் டுவெண்ட்டிக்குதா எல்லா வேலையு அமையு
ஃபோர் டொண்டியா
சொல்றா ஏதா ஃப்ராடு பயலுகுதா எல்லாமே அமையுன்னா
ஆமா அதப் அதப்புடிதா
நல்லதுக்கெல்லா காலமே கெடயாது
நல்லது பண்ணினா நீ நல்லவனே கெடையாது
என்னாது என்னது
நல்லது பண்ணாலே நல்லவ கெடையாது
ஆ நல்லது பண்ணாலே நல்ல ஐய கருத்து தா ஏ
கருத்து இங்க நம்மகிட்ட எல்லா கருத்துன்னே இருக்கு என்ன வேணு கேளுங்க எடுத்து வெளிய விடுவே
ம் ம் நல்லா பேசுறீங்க
ஆம்மா
என்ன வண்டி சத்தம்ல்லா கேக்குது பின்னாடி இங்க ரோட்
இங்கயே ஏரியாலயே அப்படிதாங்க ஆட்டோ ஓடு வண்டி ஓடுது இன்னன்னு பறக்குது ஒவ்வொண்ணு
ஆ சரி ஓக் க்கா எனக்கு வேலை இருக்கு நா கூப் வைக்கிறே பாய் ஆ
வைக்கிறே